ஹலோ
அ சொல்லுங்க
எப்படி இர்க்கீங்க நல்லாருக்கே நீங்க எப்டி இர்க்கீங்க
நல்லா இருக்கே என்ன பண்ணிட்ருக்கீங்க
அ சும்மாதாங்க நீங்க
அப்டிங்ளா சாப்டாச்சா
இந்ததாலிங்க
இல்ல இனிமேல்தா செய்ணு செய ஆரம்பிச்சுட்ருந்த செரி
செர் செரி என்ன சாப்பாட் செய்யப்போரிங்க
சாதோ வெக்லானிட்ருக்கே சாதொ மதியொ வெச்ச சிக்கன் கொழம்பு இருக்கு கொஞ்சொ முண்டு ரசொ வெக்கலானிட்டு ரெடி பண்ணிட்ருக்கே நீங்க சய்யணுங்ளா இல்ல இருக்குங்ளா
ஆஹ இனிமேட் தா தோச ஊத்துவாங்க
அப்புடிங்ளா செரி செரிங்க அப்றொ வீட்ல எல்லா நல்லாருக் க்காங்களா ஆ எல்லா நல்லார்காங்க
செரி செரி
பசங்கல்லா எப் ஈர்க்காங்களா
வீட்ல இல்ல
அப்டிங்ளா இப்போ நம்ம எத பத்தி பேஸ்றோன்னா ஒரு தன்னம்பிக்க என்ற டாப்பிக் வெச்சு நம்ப பேஸ்லா
சரிங்க
தன்னம்பிக்கன்னா ஒரு கொழந்தைய நம்ப எப்டி வளக்கறது அவுங்களுக்கு எந்த அளவு தைரியொ சொல்லி வளக்க முடியு அப்படின்ற மாதிரிதா நா இன்னைக்கு பேஸ்லானிட்டு ஒரு கொழந்த எப்பய்மே நம்ப உன்னால முடியு அப்படின் சொல்லிட்டு நம்ப வளத்தா அது கண்டிப்பா எதிர்காலத்துல நல்லாவே வந்துரு அந்த கொழந்த உன்னால எல்லாமே முடியு இப்பருந்தே நம்ப சொல்லி் குடுத்து வளத்தா கண்டிப்பா அது இது காலத்துல எல்லாமே அவுங்களால முடியு இது என்னால முடியாதுன்ட்டு அவங்களால சொல்ல முடியாது எல்லாமே கண்டிப்பா அவுங்களால முடியு மத்த கொழந்தைங்ளோட நம்ப கம்பேர் பண்ணி பேசி அந்த கொழந்தப்பாரு எல்லாமே பண்ணிருக்கு அந்த மாரி பண்ணு பண்ணுன் நம்ப இப்பருந்தே உங்களுக் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஒர்த்தரோட ஒர்த்தரு கம்ப்பேர் பண்ணும்மோது நம்ப இவ்ளோ தானா அப்டின் நெனச்சு ப்பாங்க
ஓ நம்ம அதுக் எடங்குடுக்க கூடாதுன்ன
ஆம்மா ஆம்மா
நம்ம எடங் குடுக்காம இருந்தா ஏன் நம்ம ஃப்ரெண்ட்லியா ப வர தன்னா நம்ம நம்ம நம்பிக்கிய ந காப்பாத்திக்
ஆம்மா நம்ப ஃப்ரெண்ட்லியா பேசி பழகிட்டு எந்த ஒரு விஷ்யத்தையுமே நல்லா அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இப்புட்னே இத சொல்ணுமா வேண்டாமா அப்டி இல்லா எல்லா விஷ்யத்தையுமே நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி் குட்த்ததா வளக்ணு அப்பதா அவுங்குளு எதுதப்பு எதுசரிணிட்டு சொல்லுவாங்க நல்லது மட்டுமே சொல்லியு அளக்கத்கூடாது அப்ப கெட்டது தெரியாம போயனும் இல்லையா ஆ அதனால எல்லாத்தையு சொல்லி வளக்கறது ரொம்ப நல்லது இன்றைய காலகட்டத்துல அது ரொம்பவே நல்லது அது சொல்லி வளக்கற்து
கரெக்ட்டு தா நீங்க சொல இந்த ஜென்ரேஷன் அப்புடியா இருக்கு
ஆமா அது பையனா இருந்தாலு செரி பொண்ணா இருந்தாலு செரி எல்லாமே சொல்லி கொடுத்து வளத் து ஒரு தைரியிமா வழக்குனுன்டு
ஆமா அதே மாரி நம்மளு வந்துட்டு ப்ரஷர் அவுங்க மேலு எதுமே இது பண்ண கூடாது
ஆமா எப்போ ஒரு டைம் இருக்கு இல்லையா அதெல்லா சொல்ற்துக்கு அப்போ அவுங்க புரிஞ்சிப்பாங்க சொல்லம் போது இப்போ இப்போதா எல்லாமே கத்து ஆ ஒவ்வொன்னா கத்துக்குற வயசு ம் இப்பதா அவுங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கிற வயசு எல்லாமே கேக் தெரிஞ்சு நாம் அப்ப என்னென்னல்லா பண்றோம்முளோ அதெல்லா பாது அவுங்களு கத்துக்க கூடிய வயசு இதுப்போ
கெளம்பனு
ம் நம்மல்லா என்ன பண்றோம்ளோ அத பாத்துதா அவுங்களு கத்துப்பாங்க இல்லம் கொஞ்சோ தைரியமா வளக்கணு குழந்தைங்கள என்னுடைய பொண்ணு இருக்கிறா அவுங்களுக்கு எல்லாமே நா சொல்லிக் கொடுத்து வளததுனால யாராச்சு தப்பா உங்ககிட்ட நடந்து கிட்டா கூடவே அவுங்க வந்து எகிட்ட எல்லாமே ஓபனா சொல்லிடுவாங்க அதனால எனக்கு அத பத்தி எது பயோ கிடயாது அயோ இது சொன்னா அம்மா திட் ட்டுவாங்களோ அடிப்பாங்களோ அப்டின்ட்டு பயப்படாம எகிட்ட ஓபனாவே சொல்லிடுவாங்க தைரிய்மா ஸ்கூல்ல இந்த மாரி ஆச்சு அந்த மாரி எல்லா சொல்லும் போது ஓகே நம்மளுக்கு ஒரே நம் இது ஆகுது இல்லியா நம்ம இவ்ளவு சொல்லி கொடுத்து பரவாயில்ல நம்ம பொண்ணு தைரியமா வந்து சொல்றாங்க மத்த குழந்தைங்கல்லா பயப்படுவாங்க இந்த மாரி விஷயத்த சொல்றதுக்கு
ஆமா
அப்டி இருக்கம் போது அந்த மாரி இருக்காம தைரியமாவே வந்து ஓப்பனாவே சொல்லுவாங்க குழந்தைங்க இந்த மாதிரி இந்த மாதிரின்ட்டு அந்த மாரி குழந்தைங்க எல்லாமே இப்போ ஒவ்வொன்னு பாக்கும் போதே எல்லா ரொம்பவே பயோ ஆகுது எங்க அனுப்பவு பயோ ஆகுது அது பெண் கொழ்ந்தைங்கனாலே ரொம்பவே பயோ
நம்மளா தைரியமா சொல்லி வளக்கணு வைக்கணு நம்பிக்கே கொடுக் கணு அதுக்காக வந்துட்டு இப்டி பண்ணு அப்டி பண்ணு நம்மளோட இத வந்துடு திணிச்ச கூடாது
ஆமா புரிச்சுப்பாங்க குழந்தைங்க எல்லா புரிஞ்சு ஸ்கூல் எல்லா மறுப்டியு ஓபன் ஆக போகுது வேழக்கிழமன் நாலாந்தேதி ஓபன் ஆக போது புக்ஸ் எல்லா வாங்கி வண்ட்டீங்களா
அப்டிது நா எது நா எதுவுவு வாங்கல
சரி நாங்களு இன்னு வாங்கல இந்த வெள்ளிக்கிழமை தா போயி ட்டு எல்லா பீஸ் கட்டிட்டு அவங்களுக்கு வாங்கிட்டு வரணு இப்போ மெட்ரிக் கீர்த்தாலே ஆயிடுது அதே ஒரு அம்பது அறுபதாயிர ரூபா சாதாரண மெடீரிக் ஸ்கூல்னாலுமே அவ்வளோ ஃபீஸ் ஆயிடுது இது சி பி எஸ் சி எல்லாம் போனாக்க பா சொல்லவே வேணாம் ஒரு லட்சம் பக்கம் வந்துடுது அவங்களுக்கு கி ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே நம்ம தனியா வேலைக்கு போக வேண்டியதா இருக்குது அப்டி இருக்குது இப்போ
ஆமாங்
ரொம்ப கஷ்டோ ஸ்கூல் ஃபீஸ் தனியா கேக்குறாங்க பஸ் ஃபீஸ் தனியா கேக்குறங்க யூனிஃபார்ம் ஃபீஸ்
எல்லாமே இருக்குல
ஆமா இதுல அப்பப்ப வேற ஏதாச்சு ஒண்ணு கேட்டுக்கிட்டேதா இருக்கறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல அதுக்கு சேத்து வெக்கிறதா இல்ல இதுக்கு சேத்து வெக்கிறதா அவங்களுக்கு என்னமே
இப்போதக்கு நம்ம சேத்து வெக்க முடியாது தானே
சேத்து வெக்கவே முடியறதில்லமா மாசோ ஆனாலேப்பா கையில காசே நிக்கறத இல
ஆ
என்ன பண்றதுனே தெரியல ஒன்னுக்கு ரெண்டு கொழந்த ஆயிடுச்சு ரெண்டு கொழந்தை ஆனாலே கஷ்டமா இருக்கு
ம்
ஆ மத்த செலவு போனா கூட இந்த ஸ்கூல்து கட்டறதுதா ரொம்ப இந்த டெர்ம் ஒன் பீஸூ இந்த மாதிரி கட்டுறதுதா கொஞ்சோ கஷ்டமாவே இருக்கு
ஆமா டாம் டாம வயிச கட் பண்கா
ஆமா நம்ம என்னப் பண்ணனு அதுக்காகவே தனியா சீட்டு அது மாதிரி போட்டு வச்சிகிட்டோன்னா நல்லது அப்போ எந்த ஒரு பயோ இல்லாம ஆ ஒரு ரெண்டாயிர ரூபாவது நம்ப போட்டு வச்சாதா இல்லன்னா நாளைக்கு திடீரின் கட்டுன் சொல்லிடுவாங்கங்க பாத்தீங்களா இப்போ வந்து கட்டுங்க கட்டிட்டு ஸ்கூல் ஓப்பன் ஆகும் போது கட்டிட்டு புக்கு நோட்டு் இதெல்லா வாங்கிக்கோங்க ட்ரெ ஸ் இதெல்லான்றாங்க திடீரின் நம்ளுக்கு கையில கெடைக்குமா கெடைக்காது நாமளே மாச சம்பளத்துக்கு தா ஓடிட்டு இருக்கோ அதனால அவ ஸ்கூலுக்குன்ஸ் போயிட்டாங்க நம் கட்டி தா ஆகணு கட்ட முடியாம தப்பிக்க முடியாது கட் டிதா ஆகணு அதுக்காக நம்ப ஒரு ரெண்டாயிர ரூபா மாச மாச எடுத்து வெக்கிறது ஒன்னு தப்பு இல்ல எவ்ளோ கஷ்டோ வந்தாலு ஒரு சீட்டு போட்டாதா இல்லைன்னா வீட்ல சேத்து வச்சாலுமே ஏதாவது ஒரு கஷ்டோ அந்த நேரத்துல பண இருந்தா அதுக்கு தேவையான அ தேவை கண்டிப்பா வந்துருது இன்னா பண்றது
ஆமா
ஒரூபா சேத்து வச்சா அதுக்கு ரெண்டு ரூபா செலவா வந்துருது
அ ஒரு ரூபாயு நம்மிட்ட சேத்து வெக்க முடியலையே
ஆமா அதுல இந்த ஃபங்க்ஷனுங்க அந்த மாதிரில்லா வந்து ச்சின்னா இன்னு கஷ்டோ மாச ஃபுல்லா ஃபங்க்ஷனுங்க அதிலும் இந்த பர்த் த்ரே எல்லா வந்துச்சுன்னா இன்னு கஷ்டோ அடுத்த மாசோ எ பொண்ணுக்கு பர்த்டே வேற வர போது
அ
இன்னு கஷ்டோ நம்ப சிம்புளா பண்ணிக்கலா ஒரு கேக் எடுத்து கேக் வெட்டி ஒரு ட்ரெஸ் எடுத்து அப்டிதா நெனைப்போ அதுக்கே ஆயிடு அஞ்சாயிர் ரூவா பக்கோ நீயே ஃப்ரெண்ட்ஸ கூப்டுவாங்க ஃப்ரண்ட்ஸ கூப்ட்டாக்க அதுவு அவுங்களுக்கு நான்வெஜ் அதெல்லா எடுத்து
ம்
ரொம்ப டிஸ் ரொம்ப டிஸ்டப் பண்றோ ம் எப்டியோ அஞ்சாயிரூபா ஆயிடுது நம்ம சிம் சிம்ப்ளா பண்ணாலுமே டிரெஸு சின்ன பசங்களுக்கு டிரெஸு வாங்குனாலே ரெண்டாயிர் ரூபா ஆயிடுது பெரியவங்களுக்கு கூட ஆயிர ரூபால எடுத்துக்கலா போல இருக்கு இந்த சின்ன பசங்களுக்கு அப்பா அ உங்களுக்கு போனாதா அதுலியு கடக்காரங்க தா உஷாராயிர்றாங்க ஒண்ணுங்க எவ்ளோ அதுதா வேணு அப்டின்னு ஆழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவுங்க ரேட்டே கம்மி பண்றதுல்ல எப்டி இருந்தாலு வாங்கிப்பாங்கல்ல அப்டின்னு சொல்லிட்டு அவுங்களுடைய பிசினஸ் நாளை
அவுங்க நம்ம கூப்ட்டு போனாலுமே அவுங்க இதா வேணுன்னு அதா வேணுன்னு
ஆமா அ வெளிய கூட்டிட்டு போனாலே நம்மலுக் க்கொரு செலவு அது வேணு பொம்ம வேணு அது வேணு இது வேணுன்னு சொல்லிட்டு அவுங்குளுக்கு
பண்வே கஷ்டோ இருந்தாலு அதுக்கு நம்ம கைல காசு இருக்கனு
ம் ம் நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா ஹா ஆப்ரேசன் தியேட்டர்ல ஒர்க் பண்றே
ஹோ ஹோ செரி செரி ஓகே ஓகே வீட்ல அம்மால்லா நல்லா இருக்காங்களா டிஸ்டப் பண்றங்க எ பைய என்ன அ அ அப்றோ வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
இனிமேதா வந்துட்டு சாப்புன்னு அப்டின்னு சொல்லிட்ருந்தாங்க என்ன செய்ய போறான் தெர்ல
சைனுமே செரி இது ஒரு கால் பேசி போயிட்லா அப்டின்ட்டு வந்தே
அம்
இதுக்கு மேல ஃப்ரீயாக முடியாது இனி சாப்பாடு செய்யணு கோழந்தைக்கு கூட்டணு இனி அப்டியே டைம் எப்டி ஒ ஒன்போது மணி பத்து மணி வரையு எப் எப்டி போகுதுன்னே தெரியாது என்க்கு ஆமா அவுங்களுக்கு தோன்றதே எடு என்க்கு இதே வேல சரியா போய்டுது என்ன பண்றது வெளியே போயிட்டு வேல செய்றதுக்கு அம் முடியறதுல்ல பசங்கள சின்ன கொழந்தைங்க இல்லையா விட்டுட்டு போவு முடியறதுல்ல
ஒர்க்குங்ளா
ஆ என்ன சொல்லுங்க
கஷ்டமாதா இருக்குன்ட்றே
ஆமா ஆமா சரி இதோட முடிச்சுக்லா
சேரிங்க வச்சுருங்க ஃபாய்